ஹலோ
ஹலோ தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி
சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி ஆக்சுவலா நேத்து என் ஃப்ரெண்டு இத பத் பத்தி கொஞ் சொல்லி குடுத்தாங்க
ம் ம்
இப்போ மெசேஜுக்குள்ள போய் ரிங் வருது பட் ஆனா எனக்கு அத அட்டன் பண்ண தெரில அது மட்டு எனக்கு கொஞ்சோ புரியமாட்டேங்கிது அவங்க ஹாஸ்பிட்டல் பேயிருக்காங்க ச அதுனாலதா நா நம்பர் எழுதி வச்சு நா உங்களுக் கால் பண்றே
ஓகே தோழி சொி ஓகே அ என்ன தலைப்பு து தோழி பேசலா நீங்ளே சொல்லுங்க
பேசுங்க இன்னக்கி நமக்கு நாள் எப்டி இருக்கு காலே என்ன பண்ணீங்க டிஃபன் என்ன பண்ணீங்க எல்லா வேலயும் முடுச்சாச்சா வேல எதுவும் பெண்டிங் வச்சிருக்கீங் லா சொல்லுங்க
ஆ சேரி தோழி இப்போ அ இப்போ இன்னக்கி என்னோட நாள் எப்டி தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்டி எல்லா நாளு தொடங்குமோ அதே மாதிரிதா என்னானா இது வந்து இந்த வாரத்தோட கடசி நாள் ஏன்னா நாளக்கி எ பொண்ணுக்கு லீவு ச் அ எப்போதுமே வந்து அ வாரத்துல வந்து அந்த மண்டே வந்து தெரியு அது ஸ்டார்ட் ஆகுறது அது எண்டு வந்து ஃப்ரைடே வந்து எண்ட் ஆகுறதுதா தெரியும் ச் அந்த மாரி கண்டினியூஸா போய்ட்டே தா இருக்குனு வச்சுக்கோங்ளே சோ நம்ளோட இதுவுமே இந்த இந்த ரெண்டு நாளு தா அந்த ச ச சனிக்கெழமயு ஞாயிற்றுக்கிழம மட்டு தா வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு வேலய நம்ப பண்ணலா மத்த நாள் ஃபுல்லாவே நம்ம வந்து அ இவுங்களுக்காக நம்ப என்கேஜ்டான மாதிரி மத்த இந்த ரெண்டு நாள் நம்ம வேற ஏதாவது ஃப்ரீயா ஏதாவது பண்ணலா இந்த சமைக்கிற வேல இந்த காலேல கொஞ்ச சீக்கரமா எழுந்துக்கிற வேல இது எல்லாமே இந்த ரெண்டு நாள் கொஞ்சோ வ வ வந்து வேற மாதிரி இருக்கு அது அதுதா சண்டே வந்து இன்னு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு சாட்டர்டே கொஞ்சோ வேற மாதிரி இருக்கு தோழி உங்களோட நாள் எப்டி தோழி இந்த வாரத் த்துல ஒங்களுது எப்டி இருக்குனு நெனைக்கிறீங்க
இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது கொஞ்சோ டென்ஷனாதான் எந்திருச்சேன் ஏனா காலையில இப்போதான் எங்க வீட்டுக்கார் எழுப்பிவிடுவாங்க ஒரு ஆறரை மணிக்கு அவங்க கால் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பாலூத்த போறதுனால அவங்க ஒன்றரை மணிக்கு எந்திச்சிருவாங்க ஒன்றரை மணிக்கு போயிட்டு கறவையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எழுப்பிவிடுவாங்க சேரின்னு சொல்லி இன்னைக்குனு எழுப்பவே இல்லை காலையில எந்திருச்சு பார்த்த பாத்தா சடன பார்த்தா மணி ஏழே காலு எட்டு எட்டு முப்ப முப்பத்தஞ்சுக்கே உங்களுக்கு ஆட்டோ வந்துரும்
ம்ம்ம்
அப்புறம் பறக்க பறக்க பறக்க சாப்பாட வச்சு ரசத்தை வச்சு உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் வேவி பண்ணி காலையில தக்காளி சட்னியை போட்டு இட்லிய ஊத்தி ஆ இன்னைக்கு மட்ட ட்டோம் ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பேன்னா இன்னிக்கு நான் அவுங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு போறேன்னு சொன்னாங்க இன்னிக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு எங்க அத்தைக்கு வந்து கண் ஒரு மாரி எங்க அவுங்களுக்கு வந்து ஏஜ் வந்து செவன்டிி ஃபைவ் இருக்கோ
ம்
வந்து கண்ணு கொஞ் ச்சோ பூளை ரொம்ப இருக் இதனால் அது ஆப்ரேஷன் பண்ணியாவனு போன வாரமே நாங்க கூட்டிட்டு போலான்னா தோழி நெனைச்சோம் ஆனா அதுக்குள்ள அவுங்கு ரொம் லூஷ் மோஷன் ஆயி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க அதனால என்னா பண்ணோ ஃபஸ்ட்ட் வந்து ஒடம்ப தேத்திக்கலா அப்பிடின்னு சொல்ட்டு இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் விட்டுட்டோ ஒரு ஜூஸு ஆ சூப்பு அந்த மாரி குடுத்து டாக்டர் வந்து கொஞ்சம் தெம்பா ஆய் கட்டு கூட்டிட்டு வாங்க அப்பதா வந்து கொஞ்சம் எதாவ் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கன எழுுவத்த அஞ்சு வயசு அவங்க ஒண்ணுமே சாப்ட மாட்டாங்க தோழி அதுதான் இருக்கதுலே பெரிய பிரச்சன அதாவது எப்டி சாப்டுவாங்க என்னோட குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பிப்த் படிக்கிறாங்க அவுங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க சாப்டுவாங்க அவ காலையில ஒரு இட்லி வச்சி சாப்டானா இவங்க ரெண்டு இட்லி சாப்டுவாங்க ஐயோ அதுவு கடமாவுனா சாப்ட மாட்டாங்க நா மாவு வீட்ல ஆட்டி வச்சிருந்தா சாப்டுவாங்க ஆ அதான் அப் பாத்த இது சரி பட்டு வர மாரி தெரில அப்டினு சொல்லி ஜூஸ்ச மட்டு புழிஞ்ச புழிஞ்சி சூப்பு மாரி வெச்சி வெச்சி இந்த ஒரு வாரத்துக்கு நா குடுத்துட்ட செ இதயாது குடிங்க ஏனா ஆப்ரேஷன் பண்ணனா கொஞ்சோ உடம்புல தெம்பு வேணு இல்லையா ஆ அப் டின்னு சொல்லிட்டு நீங்க இத குடிச்சுட்டு இருக்கங்க அப்டின்னு சொல்லி கொடுத்தோ இப்ப கொஞ்சோ பரவாயில்லநோ இன்னிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அவங்க அவங்களும் அவங்க மகனும் போயிருக்காங்க நா வர வா அத்தன இல்லப்பா நீ வீட்ல இரு பிள்ளைங்க வந்து ஆனா நீ வீட்ல இருந்து வேலைய பாரு வே பாத்து பாருமா நா போயிட்டு வந்தற தானே அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க செரி நீங்க போயிட்டு வாங்க அது காலயிலே இனிக்கி அது இன்னைக்கு போறாங்களா இன்னைக்கு காலையில பூஜை வேலையு வேற சேர்த்து பாத்திட்டு எனக்கா எனக்கு ஆமா இனைக்கு வெள்ளிக்கிழமை வேற காலையில வெளக்கு வச்சி மணிய சாம்பிராணி எல்லா போட்டுட்டு குளிச்சுட்டு காலையில அவுங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சாம்ரானிலா போட்டு நெர செம்பு வெளியில பண்ணுவாங்க செம்பு தண்ணி வெளியில வச்சு தா அனுப்பணு ஹாஸ்பிட்டல் எங்க அம்மாவ அப்பதா சீக்கரே கோனமாகு செரி வெய்யிங்க செரி அந்த வேலையு பார்த்துட்டு இல்ல ஆக்சுவலா ஒரு ஃபயுவு தடிகு எந்திரிச்சின்னா நா வந்து ரிலாக்ஸா செஞ்சிருந்திருப்ப அப்புடின்னோ மே ஆ லேட்டா னு இல்ல எப்போமே ன் சிக்கிரோ படுத்துடுவேன் தோழி நேத்து என்னான் தெரில ஒரு மா ப்டி வாமிட் சென்சென்சாவே இருந்துச்சா அதனால வந்து நைட் நா படுக்வே பன்னராயாயிடுச்சு
ம் ம்
கொஞ்ச காலைல எந்திரிச்சா ஒரே கேரியாருந்துச்சு சரி பரவால்ல எந்திரிச்சா கீழ உழுந்துருவோம் அப்டிசொல்லி மறுபுடியு படுத்துட்டே அதனால எனக்கு இன்னைக்கி இவ்ளோ லேட்டு அதா இவங்க பசுனாரு நீங்க காலைல் எக்ஸ்சைஸ் பண்ணியாமா அப்டின்னாரு நா சொன்னே அடப்பாவீங்ளா ரெண்டு கையு ரெண்டு காலும் பத்தாம நா வேல செஞ்சுட்ருக்கே இதுல நீங்க எகஸ்சசைஸ் பண்ணியன்னு வேற ம் இல்லமா நீ இப்டியே வேல செஞ்சன் வெச்சுக்க எனக்கு எக்ஸ்சசைஸே தேவயில்ல அப்டின் ஸ் சொல்லி அவரு காலைல வம்புலுத்துட்டு போறாங்க தோழி ஏனா அப்பதா சி சின்னது ஊட்டிவுட்டுடேந்தே பெருச கொண்டுபோய் எல்லாத்தையும் ஆட்டோல வச்சாச்சே எல்லா பாத்துட்டே இருப்ப அப்டியே ஒரு மாரி இந்த கைல ஒரு வேல இந்த கைல ஒரு வேலன் செஞ்சிட்ருந்தனா அதுக்கு அவங்க திட்டிட்டு போறாங்க அ இப்டி செஞ்சீனா சீக்கிர கொஞ்ச சீக்ரம் எந்திரிக்கிலா இல்ல நீ எழிப்புட மறந்துட்டீங்க அப்டினு சொல்லிதா த்தம் போட்டுட்ருந்த நீயா என்னைக்கா ஒரு நாள் எந்திரிப் அது இல்லங்க நைட்லா வாமிட் பண்ணிட்டு இருந்தேல்ல அப்டினே ஏமா என்ன எழுப்பிருக்கலால்ல அப்புனாரு அவங்ளே பாலுக்கு போறாங்ளா அதனால அவங்ள எழுப்பவு மனசு வல்ல சேரின் சொல்லிட்டுதா விட்டுட்ட உங்க பாப்பா என்ன இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணீங்க நீங்க
இன்னிக்கி வந்து சேமியா பண்ணோ தோழி மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் குடுத்துவுட்டாச்சு அவுங்குளுக்கு அ இதே நோ த வேல இன்னிக்கி முடிஞ்சிருச்சி காலைல துணி துவச்சாச்சு ம் ஆ மத்தபடி ஓரளவுக்கு வேல முடிஞ்சிருச்சி இதுக்குப் பெறகும் பேங்க்குக் போற ஒரு வேல இருக்கு ஏதோ இனிமேலு பக்கத்துலதா இதோ இந்த இத முடிச்சுட்டு அ போனுந்தோழி அத் இது இன்னு ஒரு அர மண் நேரத்துல பேங்க்லருக்கற மாதிரி பாக்கணும் அ இது இன்னு பால் கொஞ்ச இருக்கு இத முடிச்சுட்டோம்னா ஆ பேசுவது இப்ப வைசானுவுகுலா இந்த கேட்ராக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷ்யமா இருக்குல அத வந்து சீக்கிரமா பாத்துருணு அன்
ஆமா ஆக்சுலா இப் இல்ல நான் நா முன்னாடியே கூப்ட்டோ தோழி அவுங்க அவங்கலா சின்ன ஒரு ஊசி கூட போட மாட்டாங்க ஆக்சுலா அவுங்க வந்து இன்ன வரைக்கு அவுங்ளுக்கு ப்ரஷர் கெடயாது சுகரு கெடயாது இந்த எழுவதஞ்சு வய்ஸ்ல ஆக்சுலா எங்கு மாமியார் திலு இல்ல அங்க எல்லாமே எப்டினா இப்ப நம்ம எப்டி போய் நம்ம சந்தேல காய் எல்லா வாங்குறோ மார்க்கெட்ல போய் காய் வாங்குறோ அவுங்க வந்து அவுங்க காலத்துல வந்து அப்பிடிலா கெடயாதா அந்தந்த தோட்டத்துல வச்சிருக்றவுங்க வேலு வழில இருப்பாங்களா எனக்கு ஒரு இப்ப இப்ப ரெண்டு காஸ் க்கு வந்து பச்ச மொளகா வேணு அ ஒரு ஒரு நால் நாக்கு வந்து கருவப்ல இது காலிஃப் ஃப்ளவர் வேணுனா அவுங்க காச குடுத்தாட்டி செடில இருந்து போய் டக்குன்னு மோய் பு பிச்சுட்டு வந்து ஒடனே குடுத்துருவாங்ளா அக்கில யோச்சு பாருங்க அப்ப அவுங்க எவ்வுளோ ஃபிரெஷ்ஷான காய்கறி சாப் ட்ருகாங்க
ஆமா
நாளே அவுங்குளுக்கு சுகர் அதா அவுங்க சொல்லுவாங்க மோஸி நாங்க சிலோன்ல இருந்தவுங்குளுக்கு சிலோன் அந்த மாரி த்தேல இருந்தவுங்ளுக் க்கு எங்ளுக்கு வேற எதும்மே வராது பயனா எங்ளுக்கு எல்லாமே ஃபிரெஷ்ஷாவே கெடைக்கு இப்ப நீ எப்டி காட்ன எங்கு வீட்ல கருவப் ப்ள மர இருக்குமா வேணா டக்குனு உருவிட்டு வந்துருவே அது ஒரு மாதிரி இருக்கு அது மாதிரிதா நாங்க எல்லா காய்கறியு அப்டியே பறிச்சு அப்டியே சாப்ட்டானு மிஞ்சி மிஞ்சி போனா செடில இருந்து பறிச் சு எங்ளுக்கு ஒரு அர ம நேராகு அத நாங்க சமச்சு சாப்ட அவுளோதா நீ அத போம்போது நா எல்லா வேலையு முடிச்சு வச்சுட்டு போவு அந்தடி காய வந்தடி நறுக்கி டக்குன்னு அடுப்புல ஏத்துற வேலதா எங்ளுக்கு இருக்கு அதுல அதுனால எங்களுக்கு அந்த மாரி எதும்மே வர்
ஆமா தோழி அந்த காலத்துல இருக்கு ஆமா அப்போ அந்த காலத்துல இரு ம் இருந்தவ்ங்க எல்லாருமே நல்லா ஒரு ஆரோக்கியமா இருந்தது கார்ணோ என்னன்னா அவுங்குளோட அ சாப்புறு உணவு பழக்கோந்தா ஏனா அவு உணவுலா வந்து அங்க காய்கறி அதாவதுஃப்ெஷா சா அப்படுது இப்பயும் அப்படிதான் இருக்கும் ஏனன்னா இப்ப நிறைய வந்து உரம் போட்றோம் ஆ என்ன சொல்றது ஆர்டிபிஷியல் எல்லாம் ஒரும் போடுறோம் நிறைய வந்து பூச்சிக்கொல்லி மருந்துெல்லாம் யூஸ் பண்றோம் அதனால அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சத்து நம்ம கிடைக்கிறதுே இல்ல அதே மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுமே வந்து உங்களுக்கு வேறையா இருக்குல முன்னாடி அவங்கல்லாம் வந்து சத்தான உணவுகள் தான் சாப்பிடனா கேழ்விறகு கம்பு இந்த மாதிரி நிறைய அரிசிய தவிர நறைய சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப வந்து பாத்த அப்பன்னா யாரும் அதெல்லாம் எடு இரு கிடையாது எல்லாருமே இப்ப வந்து இன்ஸ்டன்டா என்ன நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குதோ டேஸ்டா கிடைக் த அததுதான் சாப்படுறாங்கள இல்லைய அத சாப்படுறதுல ஆ ஆமா அதுல என்ன இருக்கு அது எப்படி சமைச்சிருக்காங்க அதுல என்ன நல்லா இருக்கு என்ன சத்து இருக்கு நம் எப்பவுமே நம்ம வந்து ஹெல்தியா சாப்டணும் டேஸ்ட் பாக்க கூடாது அப்படின்னு இல்ல இப்போ வந்து அப்படியே மாறி டுச்சு டேஸ்ட் தான் பாக்குறாங்க ஹோட்டல்லல செஞ்ச சாப் பாடு தான் நல்லா இருக்கு அப்படின்னு அது வந்து அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடறதுனால தான் இப்போது சீக்கிரமாக எல்லாருக்குமே வந்து நறையா வியாதிகள்ல்லாம் சீக்கிரமாவே வருது இப்பல்லாம் சுகரு பிபி ஆ இதெல்லா எல்லாருக்குமே வந்துருச்சு இல்ல
கண்டிப்பா தோழி இப்பல்லாம் பொறந்த குழந்தைக்கே சுகர் இருக்குன்னு சொல்றது கே்கும் போது ஒரு மாரி ஷாக்கா இருக்கு எனக்குெல்லா ஆக்சுவலாப்ப நம்மளாம் இருந்தோம்ஓ அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்டோம் விரும்பி செஞ்சோம் இப்பெல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாம் பறக்கும் போது சுகர் கண்டன்டோடறக்கறத அதனால அவதுங்களுக்கு குடுக்குறதே அதுங்களுக்கு குடுக்குறதே அந்த ஸ்வீட் வந்து கம்மியா பார்த்து நிதானமா அது ரொம்ப கஷ்ட இல்ல தோழி ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் இது ஒன்னொரு பெரிய விஷயம் இல்லாது அதனால என்ன இருக்கு அப்டின்னா அ அப்டின் ந சொல்லுவ அதுக்கு என் என்னோட ஒரு தாத்தா சொல்லுவாங்க அ சாப்றது சமைக்கிறது ரெண் ரெண்டுமே ஒரு சாதாரண விஷ டா அப்டின் சொல்லி நீ பேசுற ஆக்சுவலா உனக்கு எதார்த்தமாவே அந்த சாப் ப்பாடு வந்து உன் கைக்கு நல்லா அமஞ்சிருது சாமி அதனால தெரியல உண்மையிலே வந்து சொல்லப்போனா சாப் ப்படுறது சமைக்கிறது தா இருக்கலே ஒரு பெரிய விஷ்யோ அதாவது சுவா அதாவது கடவுளுக்கு அடுத்த ஸ்ட்ரானோ அப் அப்டின்னு சொல்லணும்னா இந்த ரெண்டு அ சாப்பாடு குடுக்கறது சமைக் கிறது ரெண்டு தா பாப்பா ஏன்னா அடிப்படில வந்து ஒரு பத் தம்சேக் எக்ஸ்ட்ரா நிங் சென்ன என்னாவே டாக்டர்ட போனுன்றா அவ சியமே உனக்கு வராது அதனால நீ சமைக் இருக்கின்றனால உனக்கு அது நல்லது வருதின்றநோர் தெரில வேம்பு அப்டின் சொல்லி எங்க தாத்தா சொல்லுவாங்க சொல்லா அதாவது ய ய அவ எங்க அப் அம்மா ஓட கை பக்குவம் அப்டியே ஓரளவுக்கு எனக்கு வர்னு பி ஆனா எங் எங்க மாமியாரு எல்லாருமே சொல்லுவாங்க எங்க ஒப்டியால்லா சொல்லுவாங்க மேம்பரிசி எல்லா காயு நறுக்கி வச்சிட்டு இது செஞ்சிட்டே அது செஞ்சிட்டே என்ன வேணும்னு சொல்லு நா எல்லாமே
ஆ தோழி நம்மளுக்கு டை இது அ இது முடிஞ்சிருச்சு தோழி நம்மளுக் கான இன்னிக்கான இனிப்பு ஆ ஓகே ஆ நன்றி தோழி ஆ ஓகே தோழி ஆ நன்றி